என்ன தோழி எப்டி இருக்கீங்கா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கே தோழி இப்ப தா சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழி
ஊர்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
அதுலா நலமா இருக்காங்க தோழி
ஆ என்ன சாப்ட்டீங்க இன்னைக்கி
இன்னிக்கு வந்து காலைல வந்த்ட்டு என்மோ வஸ் சாம்பார் செஞ்சாங்க தோழி அதுக்கப்றோ வந்துட்டு கேபேஜ் பொரியல் செஞ்சாங்க அ மதியம் வந்து பாத்தீங்கன்னா நா வந்து சாலிட் மாரி போட்டு சாப்ட்டுட்டு இருக்கே தோழி ஏனா வந்துட்டு நமக்கு அடிக்கடி வந்து டயர்ட் ஆகும் அந்த மாரி இதுல வந்து நம்ம அடிக்கடி ஏதாவ் ஒரு சாப்டக்கூடிய விஷ்யோ வந்து வச்சுக்கிட்டே இருக்கணு இல்லைங்ளா இல்லன்னா நொறுக்குத்தீனி அந்த மாரிதா சாப்டுவோ அது வந்து ஹெல்தி கெடயாது இல்லைங்ளா
ம்
ஹா அதனால தா தோழி நீங்க இந்த மாரி ஹெல்த் ஆப்ஷன் இங்கும் போது இந்த மாரி உக்காந்து நம்ம பேசக்கூடியது இந்த மாரி உக்காந்த எடத்துலே நம்ப வேல பாக்குறோ அப்டிங்கும்போது நீங்க எந்த மாரி ஒரு இது வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜிய குடுக்குன் சொல்லி நெனைப்பீங்க தோழி எந்த ஒரு உணவு வகையோ இல்ல ஒரு ஸ்நாக்ஸோ ஹெல்த்தியான இதுன் சொல்லுவீங்க
கண்டிப்பா இப்ப வந்துட்டு பாத்தீங்ன்னா காலைலே வந்து ஒரு கஞ்சி மாரி சத் சத்து மாவு கஞ்சி மாரி குடிக்கிறனால எனக்கு பசி ரொம்ப எடுக்காது அது கூட ஒரு வாழப்பழம் சாப்ட்டேன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சோ நல்லா பசி தாங்கு ஆனா வந்துட்டு இருந்தாலு வந்து கொஞ்சோ லைட்டா சாப் பிடுறதுனால என்ன பண்ணுவேன்னா மத்தியானோ வந்து கொஞ்சோ சீக்கிரமா வந்துட்டு லஞ்ச்ச சாப்பிட்ற பழக்கம் இருக்கு எனக்கு அதுவு வந்துட்டு லன்ச்சு சும்மா ஏதோ ஒன்னு சாப்டாம கொஞ்சோ ஹெல்தியா சாப் புட்ணுமேனு ஒரு ரெண்டு வகை பொரியல் வந்துட்டு நா சாப்டுவே ஒரு பொறியல் வந்துட்டு இப்போ ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் அப்டினு எடுத்துக்ட்டோனா இன்னொன்னு வந்து ஒரு ஏதா சுண்டல் வகை அந்த மாதிரி வந்து ஒரு பொரியல் மாரி பண்ணி சாப்பிட்றது என்னோட பழக்கம் பிளஸ் ஒரு ரைஸ் மாதிரி கொஞ்சோ லெமன் ரைஸ் ஏதாது வந்துட்டு காலைல ஏ பையனுக் கு நா பண்ணுவே சோ அது வந்துட்டு மீதம் இர்ந்தா கொஞ்சோ லெமன் ரைஸ் இல்லனா தக்காளி சாதம் இல்லனா ஒரு தேங்கா சாதம் ஆ இல்லனா ஒரு சாம்பார் சாதம் அந்த மாரி கொஞ்சோண்டு ஒரு சின்ன கப்ல வந்துட்டு ஒரு ச சாதம் சாப்புட்ற பழக்கம் இருக்கு ப்ளஸ் கொஞ்சோண்டு தயிர் எட்த்துக்ட்டோன்னா அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது இல்யா நம்மோ வ கட்ஹெல்த்துன் சொல்வாங்க அதுக்கு வந்துட்டு ரொம்போ நல்லது சோ தயிர் கொஞ்சோ எடுத்துப்பே சோ இதுதா வந்துட்டு என்னோட முடிஞ்ச வரைக்கோ ஒரு லஞ்ச்சா இருக்கு ரெண்டு பொரியல் ரெண்டு பொரியல்னா ரெண்டு காய்கறி இல்லனா சுண்டல் கண்டிப்பா சேத்துக்கற்துதா ப்ளஸ் ஒரு குக்கும்பர் வந்துட்டு நீங் சாப்ட்டீங்கனா அதுவு வந்துட்டு உங்ளுக் தண்ணி சத் த்துக்காக ரொம்ப நல்லது அப்டின் சொல்லுவாங்க சோ குர் குக்கும்பரு ஒன்னே ஒன்னு சாப்ட்டுருங்க சோ அதுதா வந்துட்டு நா எனக்கு ஒரு டுவல்வ் ஓ கிளாக் சாப்ட்டாவே ஒரு மதியம் வரைக்கு ஒரு ஈவ் னிங் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வரைக்குமே எனக்கு நல்லா பசி தாங்கு அப்டின் சொல்ட்டு சொல்லலாம் அதுவே எனுக்கு போதுமானதா இருக்கு ஒரு அஞ்சு மணிக்குதா வந்துட்டு ரொம்ப அதிகமா பசிக்கிறதுக்கு கொஞ்ச வாய்ப்பு இருக்கு அந்த டைம்ல தா வந்து நானு ஒரு ஆ கொஞ்சம் டீ குடிச்சிக்கறது வழக்கமா வெச்சிருக்க கொஞ்சமா டீ குடிச்சிட்டோன்னாவே ஆ சைட்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்டனு அப்டின் தோணு அந்த டைமு அந்த மாரி அந்த மாரி தோணும் போது ஆ அந்த மாரி தோணும் போது என்னனா கொஞ்ச பழக வகைகள் வந்துட்டு ஈவ்னிங் சாப்புட்ற ஒரு பழக்கம் இருக்கு ஒரு ஒரு ஆப்பிள்லு இல்லனா வந்துட்டு ஒரு பொமொகிரானேட்டு மாதுளைப்பழம் அந்த மாத்ரி வந்து ஒன் கொஞ்சோ ஆ கொஞ்சோ வாழப்பழம் இருந்த எல்லாத்தியுமே எல்லா ஃப்ரூட்ஸு வந்துட்டு போட்டு ஒரு அ ஃப்ரூட் சாலட் மாரி சாப்பட்றது ஒரு வழக்கமா இருக்கே அதுலேயே கொஞ்சோ ஹனி போட்டுக்லாம் அதெல்லாம் போட்டு சாப்டும் போது உங்ளுக்கு நல்லா வய்த்து வயிறு ஆ நல்லா ஃபில்லிங்காவு இருக்கு நல்லா ஒரு ம் ஈவ்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ க்ளாக் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்ட ஒரு ஃபீலு இருக்கு அப்டி வந்துடு என்னால ஃப்ரூட்ஸ் அன்னிக்கு சாப்ட முடில அப்டின ஒரு சி டிவேஷன் இருந்துச்சு அப்டினா ஏதாவ் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பட்றது ஆ எதாவ் கடைக்கி போனுன்னாவு ஒரு சமோசா சாப்புட்றது அந்த மாதிரி எண்ணிக்காச்சு ஒரு நாள் சாப்புட்றது உண்டு ஆ அந்த மாதிரிதா வந்துட்டு ஸ்நாக்ஸ் வகைகள்லா அந்த மாரிதா சாப்டுவோ ஆ அதுக்கப்றோ வந்துட்டு நா வீட்லயே வந்துட் டு கொஞ்சோ பேக்கிங்லா பண்றத்னால எப்யாச்சு அந்த கே க் பண்ணுவே நானு அதுவு வந்துட்டு கொஞ்சோ ஹெல்தியா பண்லா அப்டின்றதுக்காக இந்த ஆ ட்டா இருக்குல்ல இந்த சப்பாத்திமாவு அத வெச்சு ஒரு கேக் பண்லா அப்டின் சொல்ட்டு இப்போ ட்ரை பண்ணே ஒரு சப்பாத்தி மாவு லியே வந்துட்டு கேரட் வந்து போட்டு கொஞ்ச நட்ஸ்ஸல்லா நெறய போட்டு ஆ நம்ம பட்டர்க்கு பதிலா கொஞ்சோ ஆயில் போட்டு இந்த தடவ நானு கேரட் பண்ணே நல்லா கேரட் கேக்கு நல்லா நல்ல சாப்ட்டாவு வந்துச்சு நல்லா கொஞ்சோ நல்ல ஒரு குவான்டிட் டியா ஒரு ஒரு ஹாஃப் கேஜி கிட்ட பண்ணி வெச்சுட்டோ அது வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு நாளு ஆனாலு ஒன்னு ஆகாது கெட்டு போகாது நா வெளிய வெச்சு கூட சாப்புட்ற இந்த தடவ நா ஆயில் போட்டு எப்பியு பட்டர் போட்டு பண்ணுவே இந்தெடெவ ஆயில் போட்டு பண்ணதுனால நல்லா கொஞ்சோ சாஃப்டாவு வந்துச்சு அப்டின் சொல்லலா
ஏங்க தோழி பட்ருக்கு ஆயிலுக்கு என்ன ஒரு இது எ தனால அயி ஆயில் போட்டா சாஃப்டா வருது பட்ரு போட்டா என்ன ஆகு
பட்ரு போட்டாலு சாஃப்டா வரும் என்ன பட் பட்டர் வந்துட்டு கொஞ்சொ காஸ்ட்லின்றதுனால வந்துட்டு அது இல்லாம கொஞ்சொ ஆ எப்டி சொல்றது கொஞ்சொ வெயிட் போடுமா எனக்கு என்னன் தெரில கொஞ்ச பட்டர் போட் ட அதனால வந்துட்டு இந்த தடவ ஆயில் போட்டு ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு எப்பயு வந்துட்டு நா கப் கேக் பண்ணேனா கொஞ்சொ ஆஃப் பட் டர் இப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்ம போடுறோ அப்டினா வந்துட்டு ஆஃப் பிப்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டர் பிப்டி கிராம்ஸ் ஆஃப் ஆயில் போட்டு பண்ணுவோ இப்ப வந்துட்டு நா என்ன பண்ண என்கிட்ட பட் டர் கொஞ்சோ கம்மியா இருந்ததுனால சரி பட்டர் வந்துட்டு அதுக்கு பதில் நம்ம ஆயில் போட்டு பண்லான்னு சொல்லி டு பட்டருக்கு பதிலா ஆயில் போட்டு பண்ணே கொஞ்ச டவுட்டா தா பண்ணே பட் இருந்தாலுமே வந்துட்டு ஆயில்யே கூட அவ்ளோ சாஃப்டா நமக்கு வந்துட்டு அந்த கேக் வந்தது எனக்கு கொஞ்சொ அ ரொம் ப ம் சந்தோஷமா இருந்துச்சு அப்டின்னு கூட சொல்லலா ஏனா வந்துட்டு ஒரு சில பேருக்கு பட்டர் புடிக்காது சில பேருக்கு கோல்டு கொஞ்ச ஜாஸ்தியா வரு அந்த மாரி ஆயில் ஐட்டம்ஸ் அந்த என்ன சொல்றது அந்த மில்க் ஐட்டம்ஸ்லா கொஞ்ச சேத்துகிட்டா வந்துட்டு கோல்டு வரு அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா அதுக்கு பதிலா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கனா அந்த பட்டருக்கு பதில் கொஞ்ச ஆயில் சேத்துக்கிட்டோனா வந்து ஒங்களுக்கு அந்த கோல்டு பிரச்சனை அதெல்லா வராது அதனால வந்துட்டு என்ன பண்ண கொஞ்ச ஆயில் போட்டு இந்த தடவ கொஞ்ச நட்ஸ்லா ஜாஸ்தியா போட்டு பாதாம் அதுக்கப்பற வந்து கேஷ்னெட் அதெல்லாமே கொஞ்ச ஜாஸ்தியா போட்டு ஓங்ளுக்கு கேக் பண்ணதுனால வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்தியான கேக்குன்னு சொல்லலா அத அதுல வந்துட்டு நா அது பண்ணதுனால இந்த தடவ கொஞ்ச நல்ல ஹெல்தியான கேக் அதனால அது வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்கு வந்து டீ குடிக்குபோது கொஞ்ச சாப்ட் வந்துட்டு நல்ல ஃபில்லிங்கா இருக்கு அப்டின்னு சொல்லலா அது வந்து ட்ரை பண்ணே நானு சோ அத சாப்படுது தானே எனக்கு கொஞ்ச நல்லா ஆ ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ்னாவு சொல்லலா ஒரு நல்ல ஃபில்லிங்காவு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலா தோழி அப்பற நீங்க என்ன கேக்குறீங்க
நா வந்து பாத்தீங்கனா இப்போ மதியானம் வந்து சாப்பாடுக்கு பதிலா சேரி என்னோட கணவரும் வந்துட்டு இந்த டாக்டரம்மா என்ன சொன்னாங்க சேலிட் மாரி நீங்க வந்து சா பண்ணி சாப்டுங்க நீங்க ஒயிட் ரைஸுக்கு பதிலா அப்டின்னாங்க அதுக்காக வந்து பாத்தீங்கனா நா அந்த சமூக ஊட தலங்கல்ல நெறைய வந்து பத்து நிமிஷத்துல டெலிவரி பண்ற அந்த மாதிரில்லா இருக்கு பாத்தீங்ளா அதுல வந்து ஸ்வீட் கான் வந்துட்டு ஆடரு போட்டு அதுக்கப்பற வந்துட்டு குக்கும்பரூ ஆடரு போட்டு அதுக்கப்பற இந்த பனீர் வந்துட்டு ஆடர் போட்டங்க அது வந்து பாத்தீங்கனா கொண்டு வந்து குடுத்தாங்க எனக்கு ஏ கணவருக் கூ தனி தனி பேடா வாங்கிட்டே ஆனா அதுவே வந்து பாத்தீங்கனா ரொம்ப அதிகமா போய்ச்சி தோழி இப்ப அதனால வெளியே பாதி பாதிதா எடுத்து அத பயன்படுத்துனே என்னன்னா வெங்காய வந்து ஒரு ஆ பெரிய வெங்காய ஒன்ன வந்து எடுத்து தோல்ல நீக்கிட்டு அத வந்து கட் பன்னனு தக்காளி அதுக்கப்ற வந்து கேரட் கேரட் வந்து நீங்க சருவி கூட சேத்துகலா உங்களால பெருசா சாப்ட முடியாது அப்டினா சருவி சேத்துக்கலா அது போக வந்து பாத்தீங்கனா அது கூட வந்துட்டு குக்கும்பரு அதயு சருவி சேத்துகிட்டே அதுக்கப்பற மக்காசோள ஸ்வீட் கானு அதும் போட்டுட்டோ அதுக்கப்பற பெப்பரு அதுக்கப்பற வந்து உப்பு பவுடரு கொஞ்ச தூவி உட்டுட்டு இன்னொரு ஒரு இதுல வந்து பாத்தீங்கனா மிக்சி ஜார்ல வந்து பனீர் வந்து நம்ம அப்டியே போட்டு சாப்டக் கூடாது அப்டின்னு சொல்லி என்னோட கணவர் சொன்னாரு அதனால என்ன பண்ணனா தண்ணிய ஊத்தி தண்ணில கொதிக்க வச்சு அத அப்பற பனீர் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கப்பற எடுத்து போட்டுட்டு அது கூட நாலஞ்சு பல்லு பூண்டு குருமிளகு ஒரு ரெண்டு மூணு எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்சில கொஞ்ச தண்ணி ஊத்தி மிக்சில அடிச்சொ அப்டினா நல்லா பேஸ்ட் மாரி வரு அதுக்கப்புற நா பண்ணி வச்சிருக்க சாலேடு சாலேடுல வந்து நீங்க இன்னும் பொருட்கள்ல ஒரு ஆள் த சாப்படுங்கபது கம்மியான அளவுய நீங்க வந்து போட்டுக்கலா நா சொன்னதெல்லா வந்துட்டு சோ ஒரு ஆள் வந்து அவ்வளவு சாப்பிட முடியாது நா சொன்னா அளவுல ஒரு ரெண்டு சாப்பிடலா ஒரு ரெண்டு பேர் சாப்பிடலா அந்த மாரி போட்டு அதுக்கப்புற ஒரு முட்டைய வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்ட அது கூட பீனட் பட்டர் வந்துட்டு சாப் சொல்லிருந்தாங்க ஏன்னா ப்ரோட்டீன் வந்து நல்லா இருக்கு அப்டிங்கறதுனால வந்து ம அது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண பன்னிரு மயோனசு எல்லாமே போட்டு இந்த காய்கறிகளோட நல்லா பெரட்டி விட்டுணுபெரட்டி விட்டுட்டு ஒரு முட்டை வேக வச்சு ம் எல்லா பக்கத்துல வச்சுட்டு ஆ பன்னீர இது பீனட் பட்டர் அதுவு வந்து போட்டோ அப்டின்னா இது வந்து ஒரு நல்ல ஃப்ல்லிங்கா இருக்கு நா வந்து இப்பதா சாப்ட்டே என்னால ஒரு பாதி தட்டுக்கு மேல ஒரு அஞ்சு வாய் ஆறு வாய்க்கு மேலே சாப்பிட முடியல வயிர்ஃபுல் ஆயிருச்சு இருந்தாலு வந்து மிச்சமாயிரு அப்டிங்கறதுக்காக அப்போ அப்போ எடுத்து வாயில போட்டுட்ருக்கே பட் என வயிறு இதுலயே ஃபில் ஆயிருச்சு த தோழி அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கு
இப்ப வந்து எக்க வந்து வேக வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்றீங்களா
உ ஆமாங்க
அப்புற வந்து பீனட் பட்டர்
பீனட் பட்டர அப்டியே சாப்பில்லா
கொஞ்சோண்டோர்
அப்டி இருக்கு ஒரு சோ ஸ்பூன் ஆமா ஒரு ஸ்பூன்ல நீங்க வந்து பிரெட்டுல போட்டு சாப்பிட்லா பீனட் பட்டர் வந்து எங்க வீட்ல பொதுவா எப்டி சாப்பிடுவாங்க அப்டின்னா பிரட் வந்து டோஸ்ட் பன்னுவோ இல்லைங்களா அந்த மாரி டோஸ்ட் பண்ணிட்டு அது மேல வந்து பீனட் பட்டர் போட்டு சாண்ட்விஜ் மாரி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இது டாக் வந்து இந்த மாரி பேக்கரி ஐட்டம் அந்த மாரிலா சாப்பிடாதங்க அது கொஞ்ச அவாய்ட் பண்ணுங்க அப்டின் காரணத்துனால பீனட் பட்டர் ஸும்மா ஒருஸ்ப் ஸ்பூன் மட்டு வந்து அப்டியே போட்டு நம்ம
வ ப பன்னீர் மயனைஸ் சொன்னீங்கலயா அது வந்துட்டு எப்டி புதுசா இருக்கு கேக்குறதுக்கே நா இது வரைக்கு ட்ரை பண்ணது
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தோழி வெறு மூனே பொருட்கள் தா பன்னீர் வந்து என்ன பண்ரீங்கன்னா அப்டியே சாப்பிடக் கூடாது அப்டிங்கனால பாதிப்பண்ணீர் முழு பன்னீர் நமக் தேவயே இல்ல முழு பண்ணீரே நீங்க கடயில வாங்கினாலு அதுல பாதி மட்டு எடுத்துட்டு அ ஒடச்சு ரெண்டு மூணாவ வெட்டி அத வந்து சுடுதண்ணில போட்டு டு ஒரு பத்து நிமிஷோ பக்கோ கொதிக்கட்டுனு விட்ருங்க அது கொதிச்சதுக்கப்புற அத எடுத்து தனியா வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பூண்டு ஒரு மூணு நாலு பல் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அது கூட இந்த பன்னீரயு போட்டு கொஞ்ச தண்ணிய ஊத்திக்கலா அதுக்கப்புற வந்துட்டு இது ஆ மெளகு இருக்குங்களா மெளகு வந்து ஒரு மூணு நாள் மெளகு வந்து போட்டுக்கலா காரத்துக்காக போட்டுட்டு உப்பு எதுவுமே போட வேண்டா அப்டியே நீங்க அரச்சிகலா ஏன்னா உப்பு வந்து நம்மந்த சாலல்லய கடைசியா நம்ம தூவி விட்ருவோ அதனால அது கொஞ்ச தண்ணி விட்டு நீங்க அரைச்சிங்க அப்டின்னா நல்ல பேஸ்ட் மாரி வரு திட்டு திட்டா எது இருக்க கூடாது பண்ணிரது இரு கூடாது நல்லா இது பண்ணீங்கன்னா ஸேலிலோ போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மயனைஸோட இதுதா வரு அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்கு நாம டிஃப்ரன்ஸே கண்டுபிடிக்க முடியாது
போட்டு அத அப்டியே மிக்ஸ் பண்ணிட்டு அத அப்டியே எடுத்து சாப்பிடணுமா
ஆமா அப்டியே எடுத்து சாப்பிடணு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்டின்னா நீங்க வந்துட்டு அதுல முட்டையு பீனட் பட்டரு சும்மா வந்து சைடுல வச்சு சாப்ட்டுக்கலா
கண்டிப்பா நா இத ட்ரை பண்ணி பாக்குறே எனக்கு ரொம்ப புதுசாவு இருந்துச்சு இந்த பன்னீர் மயனீஸ்ன்ற ஒரு ரெசிபி நா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றே தோழி ரொம்ப நன்றி உங்க கூட பேசினத மிக்க மகிழ்ச்சி
ஆ தோழி ஆ ஆ